கேக்குதா
ஆ அ அ அ ம் இன்ன பண்ற
சும்மாதா இருக்கே நீ என்ன மொட்டமாட்லகிறியா
இல்ல இல்ல கீழதா இருக்கே இப்ப வேல துணி தோச்சுனு இருக்கே
துணி தோச்சுனுகிறியா
ஆமா நாளிக் காலேஜ்க்கு போட்ணோல
ஓஹோ நாளிக் இன்னா காலேஜ் போலாமா
போலா ஏ என்னாச்சு
படோ
படோ இன்னா படோ வெயிட் பண்ணு காசேத்து வை நம்ம இதுக்கு போலா ஸ்பைடர் மேனு பிராண்நியூடேக்கு போவோ
ஸ்பைட்ரு மேனு
பிராண்நீயுடே ஸ்பைடர் மேன் படோ வர்துலடா ஒன்னு இப்போ பிராண்டு நியூ டே
அது எங்க போனு
அது ஜூலை முப்பத்தி ஒன்னு ரிலீஸ் ஆவுது அப் அப்போ போலா படத்துக்கு இந்த பி வி ஆரு
படம் படமா அது
ஆமா ஸ்பைடமனோட படோ பைடபேட்மேனெல்லா பாக்க மாட்டியா மாறுவலு அவஞ்சர்ஸு பாக்க மாட்டியா
ஸ்பைடர்மேன் பாத்துக்குறே ஒன்னு டூவு
அது அந்த காலத்து ஸ்பைடர்மேன் இப்போ ஸ்பைைர் மேன் ஹோம் கமிங், நோவே ஹோம், ஃபார்வேர் ஃபார் ஃப்ரம் ஹோம்னு பாத்தது இல்லையா
அதெல்லா பாத்தது இல்ல
ஆ, அப்ப வா போலா நல்லாருக்கு
எப்போ எப்போ ரிலீஸ் ஆவுது இந்த மாசோ முப்பத்தி ஒண்ணா
இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் முப்பத்தி ஒன்னு எ எ பர்த்டேக்கு போயிட்லா போகலான்டா என்னடா காசு சேத்துக்குனியா ஒருத்தரு ஆகஸ்ட் மூனு
ஆகஸ்ட் மூணா அடுத்த மாசமா அது அயோ டேய் அடுத்த மாசமா அப்ப உ பர்த்டே கடையாதா
ஆ அடுத்த மாச வந்து எ ஆதார் கார்டுல அடுத்த மாசந்தா இருக்கு ஆனா எ பர்த்டே வந்து அதுக்கு அடுத்த மாசோ
அட அப்பாவி ஆகஸ்ட்தா அப்ப உனக்கு பதினெட்டு ஆவுதா
ஆமா
ஏ அப்ப ஆதார் கார்டுல அது மாரி இருக்குது தப்பா
அது ஸ்கூல்ல ஸ்கூல்ல அந்த மாரி குடுத்துட்டாங்க எனக்கு பதினெட்டு பதினேழு ஆ ஜூலை மாசத்துல எனக்கு பதினெட்டு ஆயிடுன்னு போட்டாங்க ஒரு மாசம் முன்னாடியே போட்டாங்க எ பர்த்டே ஆமா ஸ்கூல்ல ஸ்கூல்ல ஓப்பன் பண்ணல ஸ்கூல் ப சர்டிபிகேட்ல அதுக்கப்றோ ஆதார்ல மாத்தி போட்டா வந்து இதுவாயிடும் அப்டின்ட்டு ஆதார்லியு மாத்திட்டோ ஸ்கூல்ல ஒண்ணு ஆதார்ல ஒண்ணுண்னு இருக்க கூடாது மா மார்க் ஷீட் அதெல்லா இருக்குல அதனால ஸ்கூல்லலா மாத்த முடியாது மார்க் ஷீட்டு நீ மாத்துவியா இப்போ உனக்கு குத்துட்டாங்க மார்க் ஷீட்டு அந்த மார்க் ஷீட்ட மாத்த முடியுமா
ஏ அத மாத்த முடியாதா அப்போ ஏதனா மிஸ்டேக் இருந்த மாத்த முடியாதா
ஆஹ அப்டியே வாங்க மாத்தலா ஆனா மார்க் ஷீட்ல மாத்த முடியாது ஆன்லைன்லதா மாத்த முடியு குடுத்த மார்க் ஷீட்டு அவ்ளோதா அது ஸ்கேன் பண்ணா வேணா உனக்கு வரும் புதுசா
அதா ஆன்லைன்ல மாத்திட்டு திருப்பி தர சொல்ல வேண்டியதுதா மார்க் ஷீட்ட
ஒன்னுக்கு மாத்துனா பரவாயில்லடா மொத்தமு மாத்தனு ஆதாரு அ ரேஷன் கார்டு எல்லாத்துக்கு மாத்தனு
ஓ அதனால ஆதார்லயே மாத்திக்லானு மாத்தீகினிங்கோ
அ அதனால இது மட்டு மாத்திட்டோ
ஆனா இது ஆதார் கார்டுல ஃபேக் டீட்டியல்ஸா இருக்குது அதுக்கு என்ன பண்றது
ஃபேக் டி எல்லாமே கரெக்டாதா இருக்குது இது மட்டும்தா டேட் ஆஃப் பர்த் மட்டும்தா
ஓ இப்போதிக்கு யார் கேட்டாலு இதா எ ப டேட்டா ஆஃப் பர்த்ன்னு சொல்லிருவல
எ பர்த் சர்டிஃபிகேட்ல மட்டும்தா ஆகஸ்ட்னு இருக்கு இதுலல்லா இதுதா
பர்த் சர்டிபிகேட்ல அப்டி இருக்குமா டேய் அப்பனா மா ஒரு பெரிய தலவலியா மாறும் போலதேடா என்னிகினா ஒரு நாள் உனக்
அ ஆமா ஒரு நாள் மாறு அதா இல்ல அதா லைசன்ஸ் எடுக்கும்போது அந்தமாரிதா மாறுனு நெனைச்சே நானு பர்
ஆ
த் சர்டிபிகேட்ல்லா கேக்குனு நெனச்சே அதெல்லா கேக்க மாட்டாங்களா ஆதார் ஆ ஆதார் கார்டு இருந்தா மட்டு போது
டேய் என்னிகினா ஒருநாளு ஆனா பாரு மாட்டுவ பாரு அன்னைக்கு அலைவ பாரு நீ ஆனா
ஆ, கன்ஃபார்ம் அது அலையிறது நா அதா சொன்ன அப்பவே இந்த லீவ்லயே பண்ணிக்கலா போய் மாத்திட்டு வந்துர்லா எல்லாத்தையு அப்டினு இல்ல இல்ல ஏதாது பிரச்சன ஆனா மாத்திலா பஸ் பஸ்ட் ஆதார் மாத்தணு ஆதார் வச்சு எல்லாத்தையு மாத்திட்டு வருனு ஒண்ணு ஒண்ணா
ஆதார் மாத்தணுமா டே இப்ப நீ வந்து மார்க் ஷீட் தான்டா மாத்தணு
மார்க் ஷீட் மாத்தகூடாது மார்க் ஷீட்லா மாத்த முடியாது‌ ஆ ஆன்லைன்ல இருக்க மார்க் ஷீட் தா மாத்த முடியு ஆ ஸ்கேன் பண்ணுவாங்க பாத்தியா மார்க் ஷீட்ட
ஆ
போடல அந்த மாரி ம இ பண்ணா மட்டு தா மாறு அச்சு குடுத்துது அவ்ளதா மார்க் ஷீட்
இப்ப என்ன மாத்த போற ஆதா ஆதார் காட்ல என்னாணு போட போற என்னா டேட் ஆஃப் பெர்து போட போற ஆதார் காட்ல
ஆ அது மாத்தும் போது ஆகஸ்ட்னு போடுவ
ஆகஸ்ட் போட்டா தா மார்க் ஷீட்ல வேறமாறி இருக்குதே
அது மாத்தணு அப்புறமா போய் ஒவ்வொன்னா ஆதார் காடு மட்டு மாறிச்சுன்னா ஆதார் வச்சு இது மாத்தணு அ பேனும் மாத்துவாங்க ஆமா மார்க்சீட்டு அப்டிதா போய் கார்ப்பரேஷன்ல போய் இது பண்ணு பஸ்ட் இந்த லோக்கல்ல இது அட்ட அதெல்லா மாத்தினு என்னது ஆதார் காடு அப்பற இந்த ரேஷன் காடு அதெல்லா மாத்திட்டு கடசில போய் அ ஒரு லெட்டர் எழுதி குடுக்கணு அந்த மாரி இந்த மாரி ஆயிச்சு மா தெரியாம நாங்க குத்துட்டோ அப்டின்ட்டு இது அவங்க திட்டுவாங்க அதுக்கு அப்பற மாத்தி குத்துருவாங்க
திட்டுவாங்கலா
ஆமா
ஸ்கூல்ல எல்லா மாத்தி தர மாட்டாங்களா
அது ஸ்கூல்ல எல்லா மாத்தி தர மாட்டாங்க ஸ்கூலுக்கு வரணு கடைசியா ஒரு ரவுண்டு சைன் வாங்க சொல்லவாங்க எல்லாத்தையு சுத்தணு
ஆமா நீ அப்பய நீ கவனிச்சிருக்க வேண்டியதான மார்க்சீட்ல வரலவுக்கு எப்
ஏய் ஃபஸ்ட் கரட்டா தான்டா இருன்ச்சு கரட்டா தான்டா இருன்ச்சு இந்த ஸ்கூல்ல சேரும் போது எட்டா இதா சொன்னாங்க எட்டாம் மாச நாங்க சேக்க மாட்டோ டோ அப்டின்னாங்க ச அப்பவே நாங்க கெளம்பிட்டோ அ சரி விடுங்க அடுத்த வருசம் பாத்துக்கலா அப்டின்ட்டு அப்பற இல்ல இல்ல நாங்க ஜூலைன்னு போட்டு சேத் த்து விடுறோ உங்கள நீங்க அதெல்லா பிரச்சனை ஆவாது அப்புறமா பாத்துக்குங்க அப்டின்ட்டாங்க
அப்ப ஓ அவங்க அப்டியா அப்டி பண்ணி சேத்து வுட்டங்களா
அதுக்கப்பற என் இந்த ஸ்கூல்ல வந்ததுக்கு அப்றோ தா தெரிது ஆகஸ்ட்டே என்ன சேக்க மாட்டனாங்கள ஒருத்த அக்டோபர்ல ஒருத்த படிக்கிறா அதே டேட் ஆஃப் பர்த்ல
ஆ
அக்டோ அக்டோபரே சேரானா அப்ப ஆகஸ்ட் சேரலாதான அப்ப ஆகஸ்ட் ஒரு மாச தா இல்லயா
நா ஆகஸ்ட் சேர கூடாது
அதாமே ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க என்ன பண்றது
ஓ லேட்டா லேட்டா வருதாலயா
ஆமா ஆமா
எத்தனாவது போய் சேந்தாங்க
ஒம்பதாவது
ஒம்பதாவதுல இருந்தே கவர்மென்ட் ஸ்கூலா இல்ல ஆறாவதுலந்தே கவர்மெண்ட் ஸ்கூலா
ஒன்னாவதுல இருந்தே கவர்மண்ட் ஸ்கூல் நா
ஒன்னாவதுல இருந்தே
ஒன்னாவ் ஒன்னாவ திலே ஒன்னாவதிலே டேட் ஆஃப் பர்த் மாத்திட்டாங்க எனக்கு அதனால தா பிரச்சினை ஆச்சு
ஓ ஓ ஒன்னாவதுல இருந்து எங்க உங்க ஊர்ல ரெட்ல்ஸ்லேவா
ஆமா ஆ இங்க கோ இங்க பக்கத்துலயே
பக்கத்துலேனா அதா ரெடிஸ்
பக்கத்துல எங்க வீ எங்க வீட்டாண்ட ஆ ஹா எங்க வீட்டாண்ட பக்கத்துல
ம் உங்க வீட்டுனா உங்க வீட்டுனா என்ன ஊரு
அதுலா அந்த ஊர் தா
ரெடில்ஸ் தானா
நீ எங்க பச்ச ஒன்னாவது நீ எங்க பச்ச ஒன்னாவது
நா வந்து வெங்கல்ல பச்சே வெங்கல்ல சீசாய ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு
எது பிரைவேட் ஸ்கூலா நீலா போது எல்லா கட்டாதானா போது த
அதுல்லா என்துல கர்ட்டா இருக்கு எந்துல வந்து நா ஆதார் கல ஆதார் கார்டல தா ஃபால்ட்டு
என்னாச்சு
அதா எ அப்பா பேரு தப்பாகிது
அப்பா பேர் எல்லா பிரச்சனையே இல்லடா அழகா ஈசியா மாத்திடலான்டா
அதா நா அ ஈசியா தா மாத்தணு அதே மாத்தனுல சிவானந்தம்னு இருக்குது பலா சிவா தந்தம்னு இருக்குது
தந்தமா
ஆ அடின்னு போட்டு வச்சுக்கறாங்கோ அதுக்கப்புற
ஓம் பேரு எப்டி இருக்கு
என் பேரு வந்து அந்த மார்க்சீட்ல எ இன்சல் வந்து பின்னாடிக்கிது ஆதார் கார்டுல இன்சல் முன்னாடிக்கிது
ம்
அது வந்து லைசன்ஸ் போடம் போது அதெல்லா கேப்பாங்கலா அதெல்லா ஒரே மாரி இருக்கணும்மா ரெண்டுத்தலயும்
ஆமா லைசன்ஸ் போடம் போது ஒரே மாரி இருக்கணு
அந்த மார்க் ஷீட்ல இருக்கிற பேரு ஆதார் கார்டுல இருக்குற பேரு ஒரே மாரி இருக்கனுமா பரவாயில்ல அப்புற நம்பரு நம்பரு எ நம்பருக்கு மாத்தணு நெறைய வேல இக்குதுடா டேய் எனக்கு
ம்
எல்லாத்தையு மாத்தினு வரனு டா வெங்க லாவ ஸ்கூல் தெரியுமா ஆ நம்ம உங்க செருப்பு கடக்குது சொன்ன பாத்தியா நீ எதோ ஒரு செருப்பு கட செருப்பு கட அதுக்கு எதிர்க ஒரு சந்து போகு பாத்தியா
அங்க எழுத வப்பாங்க அதா சின்ன பக்கத்திலேயே இருக்குமேடா அந்த சந்து செரு எங்க அங் சே எங்க மாமா கட பக்கத்துலயே ஒரு பிரைவேட் ஸ்கூலு ஒன்னு டூ பிஃப்த் வரைக்கு வெங்கல் கூட்ரோட்டாண்ட
டேய் வெங்கல் கூட்டூ ரோட்ல அவ இரா ஃபஸ்டு ப
வெங்கல் கூட் ரோட்ல ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குல ஒரு அரிசில அரிசில ஒன்னு அரிசில ஒன்னு இருக்கு பாத்தியா பெருசா
டேய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெரியுமா
கவுர்மெண்ட் ஹாஸ்பிடல்லா எனக் தெரியாது ஆனா பக்கத்துல இருக்குன்னு தா சொன்னாங்க நா சொல்ற பார் வெங்கல் பஸ் ஸ்டாண்ட் எறங்குற பத்தியா பஸ்ஸ்சு எங்க எறங்குவ
ஆமா எறங்கிட்ட
எங்க எறங்குவ கரெக்டா அந்த பேக்கரியாண்ட எறங்குவியா இல்ல கொஞ்ச தாண்டி
ஆமா பேக்கரி பேக்கரியாண்ட பேக்கரியாண்ட எறங்குற
அ பேக்கரியாண்ட எறங்குறியா அப்டியே அந்த பேக்கரியாண்ட ஒட் த பேக்ரியு போலீஸ் ஸ்டேஷனும் பாக்கத்து பாக்கத்துல இருக்கா
ஆ ஆ ஆ
ஆ பேக்கிரி அப்டியே தாண்டி ரோடு கிராஸ் பண்றியா கிராஸ் பண்ணா ஒரு ட்ரெஸ் கட இருக்குமா சுடிதார் கட
சூடிதார் அக் கட ஆ
ஆ அது பக்கத்து ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குமா சின்னதா
ம் ம் ம் ம் ஆ ஆ ஆ
அது பக்கத்துல ஒரு கட அவ்ளதா அது பக்கத்துல ஒரு சின்ன கட அவ்ளதா
அப்போ ரோட் ரோட்டு் ஒட்டியா இருக்குமா
ரோட்டு் ஒட்டியேதா இருக்கு உள்ள இல்லகில்லா கெடியாது
இல்ல சந்துக்குள்ளல்லா கெடையாதா ரோட்டு ரோட்டு பக்கத்துலே
அ ஹா
நா வந்து எங்க சொல்றேன்னா நேரா அப்டே அதே ரோட்ல போனீங்கன்னா வெச்சிக்கோ ரெண்டு ரெண்டு சைடா பிரியு பாத்தியா ரோடு அப்டியே மூணா மூணா பிரி மூனா பிரியு
மூணா பிரியு மூணா பிரியுமா
ஆ அந்த இதுல வந்து ரைட் சைடு ரைட் சைடு் ரோட்ல ரைட் சைட் ரோட்ல போனோன்னு வெச்சுக்கோ உள்ள போனோம்னா ஒரு ஸ்கூல் இருக்கு அதா நா படிச்
அந்த இதுவாண்ட காடாண்ட
காடையா
ஆ காடு சைடு தானே அந்த ரோடு
ஆமா ஆமா ஆமா உள்ள காடு மாங்காடுன்னு சொல்லுவாங்க அது
ஆ மாங்காடு ஆ கொஞ்ச தூரத்துலயே வந்துரு ஸ்கூலு தெரியு தெரியு சொன்னாங்க
யார் சொன்னா
ம் இங்க எயா அண்ண எங்க அக்கா சொன்னாங்க
ஓ
ம் சேர் சாப்டியா சேர்டா ம் சேரி சேரி அப்ப அப்றோ பண்